வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கேக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன் தோழி
சாப்ட்டீங்களா
சாப்ட்டச்சு
ம் சாப்ட்டேக்கா இப்ப தா ஒரு தூக்கமே தூங்கிட்டு வந்துட்ட
ஓ என்ன சமையல்
முட்ட கொழம்பு முட்ட கிரேவி ஆ ச ரஸ் சாப்பாடு
ஓ சரிங்க சரிங்க தோழி அப்றோ எங்கயா வெளிய போலிங்களா
யோ ரொம்ப வெயில் அதிகமா இருக்குக்கா
ஓ
அநியாயத்துக்கு வெயில் மர த்துக்கடில தா உக்காந்துருக்கே ஆனாலும் வெயிலு அங்கெங் க்கா
இங்க வந்து அதா மழ பெய்ற மாரி இருக்கு
இப் இப்ப லைட்டா மாறிருக்கு அந்த நிலா வந்து இந்த மேகத்துக்குள்ள போய் பூந்துருக்கான்னு தெர்ல
கொஞ்சோ வானோ மூடுன மாரி இருக்கு
அதாக்கா அந்த நிலா சூரியன் வந்து அந்த வா அந்த நிலாக்குள்ள போய் பூந்துருச்சு
ஓ சரிங்க சரிங்க
அப்றோக்கா நீங்க அங்க என்ன சமையல்கா
இங்க வந்து நாங்க சிக்கன் ரைஸ்
சிக்கன் ஃப்ரை ஆ அப்பறோ கொழம் சாப்பாடு
இல்ல ரைஸ் சிக்கன் ரைஸ்
சிக்கன் ரைஸா செரி செரிக்கா பிரியாணி மாரியா
ஆம்பி சிக்கன் ரைஸ் நீங்க சாப்டது இல்லயா இ
அதா பிரியாணிந்தான சொல்லுவாங் ங்க
இல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்
சிக்கன் ஃப்ரஸ்சு அந்த சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து அத பொறிச்சு அதுக்குள்ள போட்டு அந்த மாறி தான
நீங்க இதொரியு அந்த மாறி சாப் டது இல்லைங்களா இல்ல பன்னீர் ரைஸ் அந்த மாறி சாப்ட்டு இருக்கீங்களா
செய்விங்க
நாங்க வந்து பஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து க் பண்ணி வச்சுரோந்தோ செஞ்சி வச்சுக்கணு
உம்
அப்பறமா வந்து எண்ண ஊத்தி அதுல வந்து நம்ளுக்கு தேவயான ஒரு முட்டையோ இல்ல ரெண்டு முட்டையோ கடைலயெல்லா நம்ளுக்கு ஒரு முட்டை தா போடுவாங்க நம்ப ரெண்டு முட் ட அந்த மாறி கூட போட்டுக்லா ரெண்டு முட்ட ஒடச்சி ஊத்திட்டு அதுல நம்ளுக்கு தேவையான காய்கறிகள போடணு
உம்
நல்லா கல கலந்துகிட்டே இருக்கணு அதுக்கப்பறோ வெங்காயோ பச் மொளகாவையு போடணு அது கூடயே
ம்
நல்லா கலந்து அதுல தேவையான அளவுக்கு நம்ம அரிசி அந்த வேக வைத்தம் பத்தீங்களா
உம்
அந்த சாப்பாட்ட போட்டுட்டு அதுக்கு மேல மிளகு துளு கரம் மசாலா அதுக்கப்பறே பெப்பர்
உம்
அது இல்லாம அதுக்கான பெப்பர் ஒண்ணு இருக்கு அது சோயா சாஸ்
உம்
அத ஊத்தி நல்லா கலக்கி வதக்கிக்கிட்டே இருந்தா ப்ரைட் ரைஸ் ரெடி அதுக்கப்றோ நம்ம சிக்ஸ்டி பைவ் பண்ணி வச்சிருக்க சிக்கன அதுல போட்டு திருக்கணும் இன்னு ஒரு ரெண்டு கலர் கலர்னா சிக்கன் ரைஸ்
அவ்ளோவுதானாக்கா
ஆ ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்
பீன்ஸ் குடமிளகாய் இதானே போடுவாங்க ந்த காய்
எதுவேணாலு கேரட் பீன்ஸ் குட மிளகா அதுக்கப்புறோ வேற என்னன்னா கூட போடுவாங்க
ம் நாங்க இது செய்வோக்கா ஆனா வந்து ஆ இது வந்து தேங்கயெண்ணலே செய்வோ
ஓ நீங்க தேங்கயெண்ணலே செய்வீங்களா
ம்
ஆ
செய்வாரு என்னா இது வந்து கடையில வாங்குற எண்ண கெடையாது வீட்ல அரக்கிறது தான
ம்
அதனால வந்து நல்ல டேஸ்டாவு இருக்கூ அஜினமோட் இந்த சாசு சோயா சாசு டொமேட்டோ சாஸ்லா
ஆ
அதெல்லாம் அவர் தான் ஊத்தி செய்வோ அப்டின்னு இது ஒன்னு மட்டும்
அஜினா மோட்டோ போடாம இருந்தா ரொம்ப நல்லது ஒடம்புக்கு அஜினா மோட்டோலா போட்டா நல்லது கெடையாது
நல்லதுக்கா வீட்டல என்னக்காது ஒரு நாள் தான சாப் றோ அன்னைக்கு மட்டும் அப்தைக்கு மட்டும் ஒரு பத்து ரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து செய்வாரு
ஆ கரெட் தான் ஆனா அத சேத்துக்கிறதுக்கு நல்லது செரியா அது நம்பளுக்கு வந்து டேஸ்ட் தரும் ஆ
ம் நீங்க போட்டுறிங்ளா
இல்ல நாங்க போட மாட்டோ
என்னைக்காவது ஒரு நாள் தான கடையில தெனம் தெனம் சாப்பிடுறவங்க தெரியாது நான் கடையில பொருளே வாங்கி தரமாட்டாரு அதனால வீட்டுல செய்யறதுனால ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்குது சும்மா அப்பதைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தது செஞ்சி குடுப்பாரு
ஓ செரி செரி
அதுக்காக சிக்கன் ரைஸு சிக்கன் இந்த மாரில்லா வச்சான்னா சமைல் அவரோட இதா
ஓ அவுங்க செய்வாங்களா நீங்க ஹெல்ப் பண்வீங்ளா
என்ன வேணாலு எடுத்து குடுத்துருவே ஆனா சமையலெல்லா அவரு தான் அந்த சிக்கன் ட்ரைஸு சிக்கன் ஃரைட் ட்ரைஸு நூடில்ஸு இதெல்லா செய்றாந்தா மாஸ்ட்றே தோத்துருவாங்க அந்த அளவுக் செஞ்சி குடுப்பாரு
ஆஹ் செரிங்க செரிங்க தோழி நாங்க வந்து வீட் பேஸ்மோது சாப்டுவோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கடையோ டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இரு
திட்டிட்டேதான் இருக் என்ன இதெல்லாம் ஒரு சமையெலா அப்டின் சொய்ப்பா அதுக்கு நீயே செஞ்சிர்ப்பா அப்டின்றுவ செஞ்சி குடுத்துருவாரு
உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப டொலாஹே தெரியும்
சாப்பாடுனா லெமன் ரைஸ் நல்லா செய்வேங்கா உம் அது அது நா செஞ்சா நல்லா சாப்டுவாங்க எல்லாருமே
கொழம்பு
கொழம்புல வந்து புளிக் கொழம்புனா புடிக்கும் கருவாட்டு கொழம்பு அப்றோ வந்து புளி கொழம்பு எல்லா கொழம்ப்மே நல்லாதா வெப்பேன் பருப்பு கொழம்பு வந்து பருப்பு சாம்பாரு வந் து அந்தளவு
புளி கொழம்புனா புளி சாதத்து கொழம்புதான சொல்றீங்க
இல்லக்கா அது இல்ல புளிக்கொழம்புனா காய்கெறி கொழம்பும் நீங்க அது கார கொழம்புன்னு சொல்லுவீங்க
ஆஹ் ஓகே ஓ சரிங்க சரிங்க வேற
காய் வேற என்னக்கா உம் தட்டப்பயிர் சாத செய்வேன்
ஆஹ் தட்டப்பயிர் சாதனா
சொரக்காயும் தட்டப்பயிறும் போடுவாங்களா அந்த ச கொழம்பு
இல்ல தட்ட பயிறுனா இண்ணாதுன் சொல்ட்டு தெர்லெ தட்டப்பயிர்ன் என்னாது
தட்டப்பயிர்னா வந்து தட்டக்காய் காய் காய்கு எடுப்பு அதுல இருந்து அந்த காயல இருந்து வந்து வரும் சின்னதா அந்த பச்ச பயிர் இருக்குல பச்ச பயிர் சைஸ்ல இருக்கும் ஆனா வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும்
ஓ
அப்போ மல்லிக ஜாமனுமே அந்த சோயம்பீன்ஸ் வேறக்கா இது தட்டபயிறுங்கா
தட்ட பயிரா
ப்ரௌன் கலர்ல இருக்குங்கா
ப்ரோன் கலர் இல்லீங்ளா சுண்டலா கருப்பு சுண்டலா
ஹாக்கா அது கிடையாதுக்கா இது த பேரு தட்டப்பயரு தா சொல்லுவாங்க இந்த காய் இந்த இது பேரே கருப்பு சுண்டல்னா தெரியுமுல்ல
சரிங்க சரிங்க
அத அதாங்க பச்ச பயிரு பாத்துருக்கீங்களா சேம் அதே மாரி இருக்கூ வளத்தி கொஞ்சோ வளத்தியா இருக்கூ
ஆ
ஆனா கலர் ப்ரவுன் கலர்ல இருக்கும்
ஓ
காய் இது என்னக்கா காய் இதெல்லாம் அண்ணாவுடைய பாட்ட எடுத்துறது காய் மசாலா சாமா இதெல்லா மளிக ஜாமான்கலெல்லா
ஆ
நீங்க வாங்க மாட்டீங்ளா
புரியல
இல்ல வீட்டுக்கு தேவையான மளிஹ் ஜாமானுலா அண்ணே தா வாங்கிட்டு வருவாங்களா கேட்டேன்
இல்ல நானு போய் வாயினு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதா போய் வாங்கிட்டு வருவோ நா தான் எல்லாமே பாத்து வாங்குவே ஒரு ஒரு டைம் என்னால முடியாதப்ப அவுங்க வாங்கினு வருவாங்க
உம்
காயிலா நீங்க எப்புடி வெளிய வாங்குவீங்களா இல்ல வீட்டுல
இல்ல கா வீ நா அம்மா வந்து ரெண்டு சந்தைக் போவாங்களா இப்ப வந்து இன்னைக்கி இன்னைக்கி ஞாயித்துக்கிழமைங்களா இன்னைக்கு ஞாயித்துக்கிழமனா திங்கள் செவ்வாக்கு ரெண்டு நாளைக்கு காய் வாங்கிட் வந்துருக்கு நாலு காய் வாங்கிட்டு வந்துருவாங்க
உம்
ரெண்டு கொழம்பு காய் ரெண்டு பொரியல் காய் வாங்கிட்டு வந்துருவாங்க
ஓ
அவ்ளோதா இன்னைக்கு முடுன்ச்சு செவ்வாக்கிழம வரைக்கு முடிஞ்சா மறுபடியு புதன்கிழம போவாங்க புதன் கிழமக்கினா வியாழன் வெள்ளி சனி மூணு நாளு நாலு நாளைக்கு அந்த ஒரு நாலு நாளைக்கு காய் ஆறுக்காய் வேணூ வந்துரு அப்புடி அப்புறோ வீட்டுல இருக்க காய் முருங்க காய் வச்சு கொழம்பு வச்சு அப்புடி சமாளிச்சுக்குவோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுல வந்து அந்த ஒரு நாள் தா நா அதுமே நொம்ம நாளைக்கு வக்கிறதாருந்த இன்னைக்கி காய் வைக்க மாட்டே
ஆஹ்
ஒரு நாள்
ஓ அதிகமா ஃப்ரிஜுல வச்சு யூஸ் பண்ண மாட்டிங்க. ஆஹ்...
வாடி போனாலு வெளியதான் வச்சுக்குவோ தக்காளிலா வெளியவேதாக்காருக்கு இஞ்சி தக்காளி
ஆஹ் தக்காளி வெளிய இருந்தா எதும் ஆதுங்களா
ஆஹ்ஹா.. ஒண்ணு ஆகாதுக்கா. பத்து கிலோ அ ரெண்டு கிலோ மூணு கிலோ இருந்தா கூட தக்காளி வந்து நா வெளியவேதான் வச்சுக்குவே ஃப்ரிட்ஜுக்குள்ள வக்கமாட்டே
ஓ எப்டி அத மெயின்டென் பண்ணுவீங்க
நீங்க ஃப்ரிஜுக்குள்ள வச்சுகுவிங்க இது வந்து நார்மலா வெளிய வைங்களே ஒண்ணுமே ஆகாது. காய்கூடையில வந்து ஓட்ட ஹோல்ஸிருக்கு அந்த ஹோல்ஸ்ல ஆஹ் கொஞ்சொம் காத்தோட்டமா போனா போதும் அவ்ளோதா காய் தக்காளி வந்து கெடாதுக்கா வாடிதான் போகும்
நம்ம ஒண்ணு மேல ஒண்ணு வக்றோம்ல அதுலயே அப்டியே ஒரு மாரி ஆயிடுது.
அது ஒண்ணு மேல ஒண்ணு வக்கக் கூடாது. பரப்பி பரப்பி வக்கணும். நா தனித்தனியா தான் வப்பேன். இப்ப எங்க அம்மா வந்து இன்னைக்கு ஒரு கிலோ வாய்ங்ட்டு வருவாங்க. மூணு நாளைக்கு கரெக்டா ரெண்டு நாளைக்கு வரும் அவ்வளதான்.
ஓ மூணு நாளிக்கு தா வருமா ஒரு கிலோ
ஆமா ரெண்டு நாளிக்கு தா வரும் ரெண்டு நாளிக்கு மூணு நாளிக்கு தா வரும்
ஆஹ் என்ன சொல்றீங்க
ஆமக்கா இல்லக்கா ரெண்டு நாளை டெய்லி ரசோ வக்கிறே ஒண்ணு ரெண்டு ரெண்டு தக் காளி ரெண்டு கொழம்புக்கு அப்றொம் சாந்த்ரம் ஈவ்னிங்க்கு அப்றம் காலைலைலுக்கு சமைக்க ஆ அது மாரி ஒரு நாளிக்கு ரெண்டைம் சமைக்கிறேனல்ல
ஓ அப்ப கூடவா ஒரு ரெண்டு நாளிக்கு மூணு நாளிக்கு மேல வராது
ஆஹ் ஹா
ஓ செரிங்க
நீ ஒங்களுக்கு எத்தன் நாளிக்கு வரும் ஒரு கிலோ தக்காளி
எனக்கு அ நா இதுவரைக் கணக்கு பாத்ததில்ல எனக் தெரியாது அனா எனக்கொரு.. வரும் உங்க உங்களுக்கு ரெண்டு மூண் நாளிக்குனா எனக்கு நறைய நாளும் வரும். ஒரு ஒன் தாரு வர
எங்களுக்கு ஒரு வாரத்துக்கே மூணு கிலோ வேணும் கண்டிப்பா
ஓ
ஒரு வாரத்துக்கு மூணு கிலோ வேணும்
நீங்க எத்தன பேர் தோழி
அக்கா சரிங்க இனி வந்து ஆஹ் அடுத் இதுல பேசலாங்க்கா
ஆமா ஓகே
உம் சரிக்கா ரொம்ப நன்றிக்கா